ஆ
ஆ சிஸ்டர் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நா நல்லா இருக்கே சிஸ்டர்
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானா சிஸ்டர் இன்னு ஒரு வேலயு ஆகல புளி ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டு வந்துருக்கே
ஓகே
இனிமேல் தா சமைக்கணு லேட்டா தா இன்னைக்கி ரசம்ங்கிறதுனால எல்லா டிலே ஆகுது
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பசங்க எல்லா ஸ்கூல் போய்ட்டாங்களா
அ கெளம்பிட்டாங்க சிஸ்டர் காலையில அவங்களுக்கு புளி சாதோ செஞ்சு கொடுத்தே
ஓகே சிஸ்டர்
ஆ அவங்க எடுத்துட்டு கெளம்பிட்டாங்க இனிமேல் தா எங்களுக்கு சமைக்கணு
ஓகே சிஸ்டர் ஓகே
ஆ அதுக்குள்ள துணி எல்லா கா தொவச்சு வச்சுட்டு வந்தே தண்ணி வடியட்டுண்டு ம் நீங்க
ஓகே ஆ நானு காலையில பொறிச்ச கொழம்பு வச்சே பீட்ரூட் பொரியல் ஆ தம்பிக்கு கொஞ்சோ தயிர் சாதோ செஞ்சு கொடுத்தே அவங்களுக்கு கொழம்புல்லா வச்ச ச்சுடுத்தே ஆ தோச தா சாப்பிட்டு சும்மாதா உட்கார்ந்துருக்கே அதா உங்க கிட்ட பேசலான்னு கால் பண்ணே ம் அப்றோ உங்களுக்கு ரீசண்டா ஆ ஸ்கூல் போய்ட்டா சிஸ்டர்
ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
ஓகே ஓகே ரீசண்டா எங்கேயாவது வெளில டூர் போயிட்டு வந்தீங்ளா சிஸ்டர்
ரீசெண்டா எங்கேயு போல சிஸ்டர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தா போனோ மன்னார்குடி வரைக்கு கியோ ஆ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோ எங்க வீட்டுக்காரோட அத்த
ஓகே
அவுங்க பையனுக்கு கல்யாணோ பேசுறாங்கன்னு சொல்ட்டு போயிட்டு வந்தோ
ஆ கொஞ்சோ இதா பேசலா சிஸ்டர் வெளில என்ன மாரி எடம்லா பாத்
ஆ அங்க போயிட்டு வயவே வயல் பாத்திருக்கே அ சுத்திலு வயல் தா அவுங்களோட சொ சொந்த எடம் ஃபுல்லா வயல் தா ஒரு கிராமத்து ஃபீல் வரு அங்க போனீங்ன்னா சுத்திலு வயல் நடுவுல வீடுருக்கு அப்றம் பம்பு செட்டு இருக்கு எனக் க்கு சின்ன வயசுலருந்தே பம்பு செட்ல குளிக்கிறது புடிக்கு
ஓகே ஓகே இந்த போர் செட்ன்னு சொல்லுவாங்ளே அதுவா
அ அதுதா
ஓகே ஓகே ஆ ஓகே ங்க
போயிட்டு அப்பறோ ரொம்ப நேரோ குளிச்சிட்டு இருந்தோ கொழந்தைங்க நாங்க எல்லோரு நாத்தனார் நாத்தனார் பிள்ளைங்க எல்லாரு சேந்து ரொம்ப நேரோ வெளாண்டுட்டே இருந்தோ ஜாலியா இருந்துது சொ அதோட ஃபீல் வந்து தனியா தெரிஞ்சுது ஒரு கிராமத்துக்கு அ ஒரு கிராமத்துக்கு போனாவே நம்ளுக்கு எப்டி இருக்கு ஃபீல் அந்த மாத்
ஆமா அமைதியா நல்லாருக்கு
பீஸ்ஃபுல்லா எங்க பாத்தாலு மரோ மாங்கா
ஓகே
புளியங்கா மரோ அப்றோ அ லெமனு வாழ எல சு சுத்திலு மருதாணி செடி அவ்ளோ அழகா இருந்தது எல்லாமே வீட்லயே கெடைக்கிற மாதிரி
ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ஓ
அப்றோ அவுங்க வந்து புறா வளத்தாங்க எனக்கு அது ரொம்ப புடிக்கு ஆனா அது சவுண்டு உட்டா எனக்கு பயமாருக்கு
அ ஹ ஆமா அது கொஞ்ச சவுண்டு வித்தியாசமாாதானே இருக்கு
ஆமா ஆமா அவுங்க ஒரு கூடு ஃபுல்லா வளக்குறாங்க பெரிய கூட்டுல நறையா இருக்கு ஒரு அம்பது கிட்டய என்னமோ வச்சுருக்காங்க அ அத அதெல்லா பாத்து கொழந்தைங்க வெளாண்ட்டு இருந்தாங்க அங் கோழி நறையா இருக்கு இந்த இந்த இந்த கிராமத்துல கருப்பு கோழி சொல்லுவாங்கல்ல சிஸ்டர் பாத்துருக்கீங்ளா
கருப்பு கோழியா வான்கோழி சொல்றீங்ளா
இல்ல இல்ல கோழி நாட்டுக்கோழிலயே கருப்பு கோழின்ருக்கு
ஆ நா அதிகமா பாத்தது கடையாது ஏ அந்த கோழிக்கு ஏதாது தனி சிறப்பு இருக்கா
ஆமா சிஸ்டர் அதோட டேஸ்ட்டே செமையா இருக்குன்னு சொன்னாங்க நா இன்ன வரைக்கு
ஓ ஓகே நமக்கு தெரியா இதுல எந்த மாதிரி கோழினு நம்ம அப்டியே வா சிக்கன்னு சொல்றோ வாங்றோ சமைக்றோ அப்டி தனித்தனியா இருக்குங்கறதே எனக்கு தெரியாது
எனக்கு அது தெரில அங்கே போனப்பதா ஒரு கண்ணங் கரேன்னு இருந்துது அந்த கொடைலலா கருப்பு பாத்தீங்ன்னா எப்டி இருக்கோ அந்த மாரி ஃபுல்லா கருப்பு
அவ்ளவு கருப்பா
ஆமா நல்லா கொழுக்கு முழுக்குனு நல்லா குண்டாருக்கு அப்பதா சொன்னாங்க இந்த கோழிய அடிச்சி சாப்ட்டா டேஸ்ட்டே தனி அப்டின்னு
ஓ ஓ அப் டியா
ஆ ஆமா அங்க பாத்தீங்கன்னா கொளத்துல மீன் புடிப்பாங்க நறைய மீனு கெண்ட மீனு
ஓகே ஆமா சிஸ்டர் கிராமத்து பக்கம்தா மீ அத மாரி மீன்ல்லாம் வளர்பு மீன்ல்லாம் அதிகமா இருக்கும் எங்க எங்க வீட்ல கூட அவங்களுக்கு கடல் மீனே இது வரைக்கும் சாப்ட்டதே கடையாதுங்க ஏ நான் இருந்த சைடுல்லாம் கடல் மீன் தா அதிகமா கடைக்கும் நண்டு இறாலு கடல் மீனு எல்லாமே இவங்க கடல் மீனு கடல்ல உள்ள எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சாப்ட்டதே கடையாது அவங்க
ஓ
அ கெண்ட மீன் மட்டு தா சாப்ட்டுருக்காங்க அது மட்டும் தா இப்ப வரைக்கும் சாப்ட்டுட்டு இருக்காங்க வேற எதுவுமே சாப் ண்ண மாட்றாங்க ஆ இறாலு நண்டுல்லாம் சூப்பரா இருக்குங்க ஒரு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடாதிங்க அப்டின்னு சொன்னா ஐயோ அதல்லாம் எப்டிதான் சாப்றீங்களோ அத பாத்தாலே எனக்கு புடிக்கல அப்டின்னு சொல்றாங்க
சேம் தான் சிஸ்டர் எனக்கு எனக்கு அது கெண்ட மீன இது வரைக்கு வேற எதுவும் சாப்ட்டது இல்ல ஆனா இப்போ இப்போதான் அந்த செங்கால சொல்லுவாங்கல்ல
ஆமா அதுதா செங்கால மீன் அருமையா இருக்கும் அது என்னோட பேவரட்
அந்த டேஸ்ட்லா எனக்கு உண்மையா தெரியாது கெண்ட மீன்னு வெறால தவிர வேற எதுவு சாப்ட மாட்டேன் அது வருத்தது மட்டும் தா சாப்டுவே
ஓகே இவங்களும் அப்டிதா சிஸ்டர் உங்கள மாதிரியே வருத்தது மட்டும்தா சாப்டுவாங்க‌
கொழம்பு கொழம்பு மட்டும் ஊத்திக்குவேன் கொழம்புல இருக்க மீனு எதுவும் தொட்டுக்க மாட்டேன் ஆனா இப்ப செங்கால சாப்ட்ட பாருங்க அதுல இருந்து எனக்கு டேஸ்ட் என்னமோ அப்டியே நாக்குள ஒட்டிகிச்சு அது டேஸ்ட் வறுத்து எங்க மாமியார் கொடுத்தாங்க அந்த டே அந்த டேஸ்ட் உண்மையாவே அவ்ளோ செமையா இருந்தது என்னடா இது இந்த மீனையா நம்ம இவ்வளோ நாள் வேணானு ஒது ஒதுக்குணோ அப்டிங்கிற மாதிரி
ஓகே அத கடல் மீன் தா சிஸ்டர் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அத சாப்புடுங்கன்னு சொன்னா இவங்க கேட்க மாட்றாங்க
நீங்க சொல்றது ஆ நீங்க சொல்றது உண்ம தா சிஸ்டர் ஆனா
ஆமா
ஆனா அதோட ஸ்மெல்லு இருக்கு பாருங்க அத கிளீன் பண்றப்ப அந்த கடல் மீன் கடல் மீனோட ஸ்மெல்லு வீடு ஃபுல்லா பரவிடுது
ஆமா ஆனா அது கொஞ்ச ஸ்மெல் அதிகமா இருக்கும். அதுக்கு அதுக்காக தா இவங்களும் வேண்டாம்றாங்க அ இந்த மீன பாரு ஸ்மெல் எங்கேயாவது வருதா ஆஹ் இந்த மீன் எவ்ளோ ஸ்மெல் அடிக்குது எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கலன்றாங்க மீன்னாவே ஸ்மெல்லு தான அதோட ஸ்பெஷாலிட்டியே
ஆனா அது உண்மதா நீங்க கடல் கிட்ட போனீங்கன்னா எவ்வளோ கவுச்சி அடிக்கும் நம்மளுக்கு
ஆமா
அதே மாதிரி தா இருக்குதோ இல்லிய ஆனா வந்து டேஸ்ட் செமையா இருக்கு சாப் சாப்ட்டு முடிச்சு மூணு ம நேரம்னாலு வாயிலயு சேரி, கையிலயு சேரி உங்களுக்கு வந்து ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கு.
ஆமா சிஸ்டர் ஆமா
அவங்க உண்மையே சொல்லுனும் எங்க வீட்டுக்காரவங்கல்லா நல்லா சாப்டுவாங்க எனக்காக அந்த கெண்ட மீனை தவிர வேற எதுவும் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு மட்டு தனியா அரை கிலோ கால் கிலோன்னு எடுத்துட்டு வந்து கடல் மீன் ஆக்கிக்குவாங்க
ஓகே சிஸ்டர் பாவ இப்ப எனக்கும் அப்டிதா இவங்க கெண்ட மீன் இங்க சென்னையிலயாவது கெண்ட மீன் இருக்கும் வாங்கி சாப்டுங்கன்னு சொன்னா இல்ல எங்க ஊர்ல உள்ள மீன் மட்டும்தா நா சாப்டுவ அப்டின்னு சொல்லுவாங்க
அய்யய்யோ அப்டி இருந்தா எப்டி போறது
ஆமா இப்போ ஊருக்கு அதுக்காக ஊருக்கு போனாதா மீ ஆ இவங்க ஊருக்கு போனாலே என்ன நாலு கிழம பாக்காம இவங்களுக்கு மட்டுமாவது மீன் வாங்கி செஞ்சு கொடுங்க அப்டின்னு சொல்லிர்றது
ஆமா சாப்டாமே இருக்காங்கல்ல
ஆமா ரீசெண்டா கூட கேட்டாங்க வருத்த சாப்டணும் போல இருக்கு நா எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணண அ வாங்கிட்டு வாங்க நா செஞ்சு தர நல்லா இருக்கும் சாப்ட்டு ஒரு டைம் சாப்ட்டு பாருங்கன்னு இல்ல எனக்கு வேண்டவே வேண்டா அந்த மீன் மட்டு தா சாப்டுவ அப்டின்னு சொல்றாங்க
அ அச்சச்சோ இருந்தாலு நம்ம என்ன சிஸ்டர் பண்றது உண்மையா ரொம்ப கஷ்ட இல்ல உண்மையா ரொம்ப கஷ்டங்கிற இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்றது இததா சாப்டுவண்ணா
ஆமா ஆமா அவங்க சாப்டாம நம்ம மட்டும் வாங்கி சாப்டுறதுக்கு என்னமோ போல இருக்கு நா மேக்சிமம் என்ன பண்ணிடுவ ஆஃபீஸ் டைத்துல் லீவ் டைத்துல வாங்கமா ஆஃபீஸ் டைத்துல அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்கல அனுப்பிச்சுட்டு எனக்கு ஆசையா இருக்கும் எனக்கு வாங்கி ட்டாங்கன் சொல்லி வாங்கி குடுத்துட்டு போவாங் க நா அவ்ங்க வரத்துகட்டியு கொஞ்சோண்டு செஞ்சு சமச்சு சாப்ட்டுட்டு
ம் அச்சோ இது எவ்ளோ கஷ்டோங்க உங்ளுக்கு
ஆமா மட்டன், சிக்கன் சாப்டுவாங்க
ஆ ஆ என்ன வீட்ல எல்லாரு அப்டித்தா சிஸ்டர்ருப்பாங்க எனக் கருவாடுனா புடிக்காது இங்க எல்லா கருவாடு சாப்புடுவாங்க எனக்கு சுத்தமா புடிக்காது அதனாலயே அவங்கல்லா என்னா பண்ணுவாங்க என்னைக்காவ்து ஒரு நாள் நா எங்யாத் வெள்ல போயிருக்கே அப்டினாதா நா வீட்டுக்குள்ள இர்ந்து சமச்சாங்கனால் நா ஆமா ரோட்ல போய் ஒக்காந்துருவே அந்த ஸ்மெல் எனக் புடிக்காது
ஆமா எந்தம்பிக்கு அந்த ஸ்மெல்லு புடிக்காது சிஸ்டர் நா சின்ன புள்ளையா இருக்கறப்ப நா கருவாடு சாப்ட்ருக்கே அப்றோ மேரேஜுக்கா மேரேஜு க்கு முன்னாடி ஒரு டென்த்து படிக்கிறப்ப சாப்ட்ருக்கே அதுக்கப்றோ ஸ்மெல்லு கொஞ்ச பெரிய புள்ளையா ஆக ஆக ஸ்மெல்லு புடிக்காம போய்டுச்சி விட்டு
ஆ அ
ஒன் டைம் நா சாப்ட்டுட்ருக்கறப்ப எந்தம்பி அத பாத்துட்டு வாமிட் பண்ணிட்டா
அச்சச்சோ
நானு அத விட்டுட்டே அ சாப்பட்றதே விட்டுட்டே அ நெத்திலி கருவாடுன் சொல்வாங்கல்ல அதுதா எனக்கு ரொம்போ புடிக்கு ம் தயிர் ஊத்தி சாதோ பெச ஞ்சி அந்த கருவாட தொட்டுட்டு சாப்ட்டா சூப்பரா இருக்கு நீங்க ஸ்டாட்டிங்லர்ந்து சாப்ட்டது கெடையாதா அந்த கருவா
ஆ ஆமா சிஸ்டர் எங்க அப்பா சாப்டுவாங்க எங்க அம்மா சாப்ட மாட்டா ங்க வீட்ல அவ்ளோவா செய்ய மாட்டாங்க
ஓகே
அப்பா மட்டு வெளில போய் வாய்ங்ட்டு வந்து சாப்டுவாங்க எங்களுக் அந்த ஸ்மெல் ஆனா புடிக்காது
ஓகே சிஸ்டர்
அதுலயு ஒரு இக்கட்டான நெலம வந்துச்சு சிஸ்டர் அத சாப்ட்டுதா ஆகணு அந்த ஸ்மெல்லு கொழந்தைக்கு ஒத்துக்கணு அப்டினு சொல்லி ஒரு நேரத்துல அத திணிச்சாங்க பாருங்க அ ஆமா கொழந்த பொறந்த நேரத்துல அத கரெக்ட்டா திணிச்சாங்க
ஆமா சிஸ்டர் எனக்கு நீங்க சொன்னோன்னே ஞாபகோ வர்து இப்ப ரீசென்ட்டா எ கொழந்த பொறந்தப்ப அத சாமிக்கு படச்சிட்டு எனக் ஒரு உருண்ட குடுத்தாங்க நா அப்டியே துப்பிட்டே அத
ஆமா அது என்னமோ அது ஒத்துக்கவே மாட்டேங்கிது சிஸ்டர் உண்மையாவே
ஆமா பசங்களுக்குலா நான்வெஜ் எல்லா குடுக்கறீங்ளா
ஆ எல்லாமே கருவாட்லர்ந்து எல்லாமே அவுங்க அப்பா பக்கத்துல உக்காந்து சாப்ட வெச்சிருவே நா வந்து இத சாப்டாத அத சாப்டாதன் சொல்ல மாட்டே
ஆமா சிஸ்டர் இதா நம்ம சொல்லக்கூடாது நமக்கு புடிச்சத மட் டு பசங்ளுக்கு குடுக்கணுனு சம்டைம்ஸ் நா நெனைப்பே ஆனா அது தப் பு நீங்க உங்களுக்கு என்ன ஒ ஓ அவங்களா பாத்து சாப்